தோழி வ கேக்குதுங்ளா?
அ பேசலாமா தோழி
அ சொல்லுங்க
நல்லாருக்கீங்ளா?
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்ளா?
நல்லாருக்கே தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா?
ம் எல்லா நல்லாருக்காங்க
ம் சரி தோழி இப்ப இப்ப இப்ப லேடிஸுன் பாத்தீங்கனா பொம்பளைங்கன் பாத்தீங்கனா சமக்கிறது வந்து பெரிய வேலயா
ம் ஆமா
னு‌ வேளயு என்ன சமையல் அப்டிங்கிறது பெரிய யோசனயாவே இருக்கு பெரிய திங்கிங்காவே இருக்கு என்ன காலை உணவே என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்க ‌தோ ழி நீங்க அதிகமா
மாவு வந்து ஒரு வாரத்துக்கு அரச்சு வச்சிருவொ அதனால அதிகபட்சொ இட்லி இல்லன்னா தோச தா இருக்கு ஏனா நம்ம அவசரத்துக்கு நம்ம வேலைக்கு போற அவசரத்துக்கு செய்யறதுக்கு அது ஒன்னுதா நமக்கு எளிதாக இருக்கு
ஆமா தோழி
அதுனால அதுதா நாங்க அதிகபட்சொ செய்வோ
ஆ அப்டியா தோழி இங்க பாத்தீங்னா இட்லி தோச நாலே அலர்ஜி தோழி அலர்ஜி அதனால நா இ்ட்லி தோசன் பாத்தி ன்னா ஒரு நாள் இட்லி ஊத்திட்டு மற மறுவேலையு இட்லி ஊத்துனா காலேல இட்லி இரவு இட்லி அப்டின்னா வீட்ல சண்ட நடக்கு தோழி டெய்லி இட்லி சாப்ட முடியு அப்டின் சொல்லி அதனால இப்ப என்ன காலைல இட்லின்ன ஈவினிங் பாத்தீங்கன்னா சேமியா அந்த மாரி பண்றது
ம் ம்
ஆமா அந்த மாரிதா பண்றோ தோழி இங்க
எங்கங்க நம்ம இங்க ஆ இருக்கறத சாப்ட்டுக்க வேண்டியதுதா. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையில இருக்காங்க. சோ யாருமே இதுக்காக இது பண்றது இல்ல. ஆ ரொம்ப அவசரோ அப்டி இல்ல சமைக்கவு முடியலன்னா பக்கத்துல இருக்கற ஹோட்டல்ல வாங்கிக்கிறது புடிச்சத வாங்கிக்கிறது ஆ அதிகபட்சமே இல்ல தோசதா ஆ சப்பாத்திங்கறது வாரத்துக்கு ஒரு டைம்தா நம்ம போட்றது சாதோ எப்போதுமே நைட்டு ஆ இரவுல சாதம் கண்டிப்பா எடுத்துக்கவே மாட்டோ
ஆ ஆமா ந நல்ல விஷயோ நல்ல விஷயோ தோழி
ஆமா
அம்
ப்பு வழிமுறைகள் எதும் பண்ணிட்ருக்கீங்களா உங்க எதிர்காலத்துக்காக க
ஆ பண்ணிட்ருக்கம்மா எல் ஐ சி போட்ருக்கே எனக்கு ஒண்ணு என் கணவருக்கு ஒண்ணு போட்ருக்கே எல் ஐ சி என் என் கொழந்தைக்கி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல சுகன்யா சம்ருத்தின்னு ஒரு சேமிப்பு பண்ணிட்ருக்கே.
ம் ம்
டி ஒண்ணு போட்ருக்கம்மா
ம் நல்லது நல்லது ஆ அது மாதிரி இதுவு மாதாந்தி ர சேமிப்பு கணக்குன்னு சொல்லிட்டு ஆர் ஆர் டி ன்னு சொல்வாங்க. அதுவு அ அ போட்ற இதுவு நல்லதுதா
ஆ
அதுக்கு சில தனியார் வங்கிகள்லா அதிக வட்டியு குடுத்துட்ருக்காங்க
ஆ எந்த வங்கியிலம்மா குடுக்குறாங்க அதிக வட்டி?
ஒரு வருடத்தில இருந்து ஐந்து வருடோ வரையு குடுத்துட்ருக்காங்க.
ஆ எந்த வருடத்துல அதிக வட்டி விகிதோ குடுக் கறாங்கம்மா எந்த வங்கியில?
ஆ நாராயணி பேங்குன்னு சொல்லிட்டு இருக்கு ஆ அங்க குடுத்துட்ருக்காங்க.
சரிம்மா
அதிகபட்சோ பன்னெண்டு பர்சன்டேஜ் வரையு குடுத்துட்ருக்காங்க.
அப்டியா ஆர் டி க்கா மந்த்லி ஆர் டி க்கா? ஆ ஆ அது நம்பிக்கையான வங்கி யா?
ஆமா ஆமா ஆமா ஆமா நம்பிக்கையான வங்கிதா அம் எ இதுதா ஒ அப்ரூவ்டுதா ம் மத்திய அரசினி டமிருந்து அப்ரூவ்டுதா
ஆ சரிம்மா ஆர் டி கூட ஒன்னு ஓப்பன் பண்லான்னு ஒரு ஐ டியாலதா இருந்தே ஆ கரையா சரியான தகவல் சரியான நேரத்துல குடுத்துருக்கீங்க
ம் ம் ஆமா இப்ப ஏன்னா நல்ல இதெல்லா இருக்கு இது ஆ நடைமுறை ஆ இதெல்லா இருக்கு ஸ்கீம் எல்லா இருக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க அதுல முதலீடு பண்ணுங்க நா ஒரு ரெண்டு ப்ப இதுல முதலீடு பண்ணிரு க்கே
அப்டியா என்ன மாரியான முதலீடும்மா?
ட ஒரு ஐந்து வருடமாவே இந்த ஆர் டி இதுல முதலீடு பண்ணிட்ருக்கேன் ஐந்து இல்ல ஐந்தா பத்து வருடமாவே பண்ணிட்ருக்கே ம் ஆ நே நேத் கூட ஒரு இது ஆர் டி முத இது பண்ணி முதிர்வு பண்ணி
ம் ஆ நல்ல விஷயம்மா
ஆமா நம்ம சின்ன மாச மாசோ ஆ மாச மாசோ சின்ன தொகையா இருக்கு அத சேமிக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம்மா கைல கெடைக்கும் போது அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.
உண்மதா அது இப்ப நா கூட ஏன் பையன் ப்ளஸ் ஒன் படிக்கிறா இந்த வர்ஷோ ஆ சரிம்மா
கண்டிப்பா நீங்க வந்து இப்போ கொழந்தைய வந்து நம்ப அடுத்த வாரம் சேக்கறோ அடுத்த வருஷம் சேக்கறோ அப்டின்னா இந்த வருஷத்துல நீங்க கால்கலேட் பண்ணி நீங்க ஒரு இப்ப ஒ அடுத் ஒரு முப்பதாயிர ரூபா பீஸ் வருது ஒரு இருவத்தஞ்சாயிர ரூபா பீஸ் வருதுன்னா ஒரு மா ஒரு இரண்டாயிர ரூபா முதலீடு பண்ணிட்டு ஒரு வ ஒரு வருடத்திற்கு முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க அந்த பீஸ் வந்து ஒ ரு ஒரு அம்மௌண்ட்டா நமக்கு கையல கெடைச்சிடும் அது நீங்க எடுத்த அலக் ஆ உங்க ஸ்கூலோட கட்டணங்களுக்கு பள்ளி கட்டணத் துக்கு நீங்க இது பண்ணிக்கலா செலவு பண்ணிக்கலா
ஆம்மா நல்ல விஷ் என்னாது நல்லா தகவல் தா ஸ்
ஏனா அந்த டைம்ல அந்த ந்த நேரத்துல வந்து நமக்கு அந்த இருவத்தஞ்சாயிரங்கறது உடனே ரெடி பண்றதுன்னா கஷ்டம்
கஷ்டோ
மாச மாசம் அதுக்கான ஒரு அமௌண்ட்ட நம்ப எடுத்து வச்சுட்டோம்னா அந்த ட அந்த நேரத்துல நமக்கு கரெட்டா உதவும் அ அந்த நேரத்துல நம்ம போய் எங்கயோ கடன் வாங்க வேண்டா எந்த ஒரு இதுவோ நம்ப கஷ் கஷ்டப்பட வேணா
ஆமா தோழி இந்த வருட கூட என் பையன் ப்ளஸ் ஒன் படிக்கிறான் நெக்ஸ்ட் னும் ரெண்டு வருஷத்துல ஏதாவது ஒரு சேமிப்பு சேக்கணுன் சொல்ட்டு நா ஆரடிக்குதா யோசிச்சிட்டு இருந்தே கரெக்ட்டான நேரத்துல சரியான தகவல் சொன்னீங்க தோழி இப்ப சிட்டினு லோன் பேங்க் எல்லா இருக்கு இல்லயா அங்கெல்லா அதிக வட்டி கிடைக்க கதுல்லையா அப்டியா
அங்கெல்லா வராது கண்டிப்பா நா அதுக்கான வழிமுறைகள் என்னன் கண்டிப் உங்கள்ட்ட நா சொல்றே
ஆ சாரிப்
நீங்களு கண்டிப் இப்ப முதலீடு பண்ணுங்க ஏனா அ இப்ப நா என்னோட ப என்னோட கொழந்தைக்கு இப்ப ஒன்ற வயசாகுது சோ நா வந்து ஒரு ரெண்டு வருட நா ஆரடி ஒண்ணு போட்ருக்கே ஏனா மூன்ற வயசான ஸ்கூல் சேக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்டின் சொல்லிட்டு
ம் ம்
ரெண்டு வருட ஆர்டி ஒண்ணு போட்ருக்கே மூணு வருட ஆர்டி ஒண்ணு போட்ருக்கே அஞ்சு வருட ஆர்டி ஒண்ணு போட்ருக்கே சோ ஒவ்வொரு வருஷமு நம்ம வந்து அந்த டைம்ல வந்து வந்து கஷ்டப்பட வேணா அப்டின்னு சொல்லிட்டு அந்தந்த இயருக்கு மே ஆகும் போது ஸ்கூல் ஃப்பீஸ் கட்லா அப்டின்னு சொல்லிட்டு நா போட்டு வச்சிருக்கே அது நமக்கு இப்ப கட்றது சின்ன அமௌண்டா தெரியு அந்த டைம்ல நமக்கு அது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு
ஆமாங்க தோழி ஆமா
கண்டிப்பா நீங்க இத மாரி முயற்சி செஞ்சு பாருங்க உங்க குழந்தைகள்லா என்ன வகுப்பு படிக்குறாங்க
கண்டிப்பா
உம்
உம் பாப்பா பா காம்னட்டுப்பா
உம்
ஆமா
அப்ப பிளஸ் ஒன் போறாங்கன்னா அப்ப ரெண்டு வருட ஆர் டி அது மாதிரி போட்டீங்கனா இல்ல ஒன் உம் அ உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கு
ஆமா அத நா யோசிச்சிட்டுத
உம்
அப்பாங்க சொல்ல நினச்சிட்டு இருந்த நீங்க ப தகவல் குடுத்துருக்கே தோழி பாண்டியன் பேங்க் அப்டிங்றது வந்து ஆஹ் ரவடோட இருக்கா
உம் ஆமா
ஆ சேரி சேரி தோழி
உம்
ம் ஆ
இப்ப என்ன வேல செய்யுறாங்க
என்னோட கணவர் வந்து ரயில் வேலதான் பாக்குறாங்க
ஆ வேலையெல்லா எப்டி போயிட்டு இருக்கு க்கு
பரவாயில்லா மாம் ஆ பரவாயில்ல போயிட்டு இருக்கு
ஆ ஆ
ஆ நீங்க என்ன வொர்க் பண்றீங்க தோழி
நா ஒரு ச சிறிய வங்கியில வந்து வேல பண்ணி வேல பார்த்துட்டு இருக்கே
ஓ அப்டியா அ சரிமா
உம் ஆமா
வங்கி வேலன்னா சனி ஞாயிறு ஆ விடுமுறை தான
அது வந்து நம்ம கவர்மெண்ட் அப்டின்னா விடுமுறை குடுப்பாங்க நம்ப வந்து தனியார் நிதி நிறுவனங்கிறதுனால எல்லா சனிக்கிழமையு கிடைக்காது இரண்டாம் சனிக்கிழமை மட்டு நமக்கு கிடைக்கு
ஆ ஆ
சனிக்கிழமையில நம்ப கண்டிப்பா அலுவலக வந்தே ஆகணு
ஆ இரண்டு நாலு வந்து உங்களுக்கு லீவ் கிடைக்கு லீவு ஆமா
இது மற் மற்ற வங்கிகள் எல்லா லீவு நம்ம வங்கி இலவன் இரண்டு மட்டு லீவு நாலாவது நாலாம் மாஸ் சனிக்கிழம வந்து நம்ப அலுவலகத்துக்கு வரணு
ஆ
அது மாதிரிதா வச்சிருக்காங்க நடமுறைங்க
ஆ சரிமா
நம்ம அங்கயு அது வெயில் வேற அதிகமா இருக்கு அங்கயு இங்கயு மார்க்கெட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு அலய வேண்டியதா இருக்கு ஆமா கொஞ்சோ கடினமாதா இருக்கு க்கு
ஒ ஒ சரி சரி ஆமா இப்ப வெயில் கொஞ்சோ இல்லமா நா வீட்லதா இருக்கே நானா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாரி காரியா அந்த ஜீயோல ஒர்க் பண்றே ஒர்க் ஃப்ரம் ஹோமுன்னு அதா பாத்துட்டு இருக்கே நா வெளில போற மாரி சூழ்நில இல்ல நாங் கிராமங்றதுனால பச பசங்க ஸ்கூலுக்கு ஆட்டோல இந்த மாரி போயிட்டு வந்துருவாங்க நா போயி- வறது கொஞ்சோ கஷ்டோ அதனால எங்க வீ வீட்டுக்காரு ஆ விட மாட்டாரு வெளில போறதுக்கு அதனால நா வொர்க் வொர்க் ஃப்ரம் ஹோம் தா இத மாரி ஜியோல தா ஒர்க் பண்ணிட்டுருக்கே
உம் உம் நல்லது நல்லது மிகவும் சிறப்பு ஓகே தோழி
உம் நன்றி தோழி மீண்டும் பேசலா